ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க நாங்க நல்லாருக்கோ
ஆ நாங்களு நல்லாருக்கோ சாப்ட்டீங்ளா
இல்ல இப்பதா எந்ச்சோ அந்தால குளிச்சி இனிமே தா கீழ மெஸ்ல என்ன போடுறாங்கன் தெரில போய் பாக்கணு
ஆ ஹா ஓகே ஓகே வெளிலதானா சாப்பாடெல்லா
இல்ல இல்ல நா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்ருக்க ஃபைனல் இயர்
ஓகே ஓகே ஓகே அ எங்கள்து இல்ல லேட் இன்னைக்கு சண்டேன்றதால எழுந்தது லேட்டு காபி மட்டு ஆச்சு இதுக்கு மேல அதா நான்வெஜ்ஜு எல்லா ப்ரிப்பேர் பண்ணனு
ஓ நான் வெஜ்ஜா இன்னிக்கி சண்டே ஸ்பெஷல்
ஆமா ஆமா சண்டே வண்ட்டாவே நான்வெஜ்ஜு தா ஸ்பெஷலு
அ செரி செரி எடுத்தாச்சா இன்னக்கி
ம் சொல்லுங்க
சிக்கன் மட்டன் எது எடுத்தாச்சா இல்ல இனிமே தா போணுமா
இது இனிமேதா எல்லாமே இனிமேதா இன்னு பிளானிங் இல்ல எதுமே இனிமே பிளான் பண்ணிட்டு என்னன் டிஃபன் எதாச்சு சாப்ட்ருவோ அதுக்கப்பற மதியத்துக்கு தா ரெடி பண்ணணு
மத்தியானம் நைட்டு அது வோடிரு ம்
எப்டியுமே ஞாயித்துக்கிழம தா வேல அதிகமாயிடு மீதி நாளோடோ
ஆமா நீங்க மித்த நாள் வேலைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமெல்லா எல்லா உக்காந்து சாப்
ஆமா எல்லா டிஷ்ஷீ பண்ணனுன்றதுனால ஞாயித்துக்கிழமை வேல அதிகமா இருக்கு மீதி நாள்னா காலையில சீக்கிரமா சமைச்சு முடிச்சிட்லாம் வெஜ் வெஜ்ன்றதுனால நான் வெஜ்ஜன்றதுனால இதனால இன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்டியே ஓடு அந்த வேலையே
ஆமா கரெக்ட்டு நீங்க ஏது பா த்தீங்களா இல்ல வீட்ல தா
ஆம் புரியல
இல்ல நீங்க இதே ஒர்க் யெதும் பண்றிங்களா யில்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆ சேர் சேர்
நீங்க வீட்ல யேதாச்சு அம்மாக்கெல்லா யென்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா செய்வீங்களா சப்
ம் அதெல்லா நறையா பண்ணுவே சின்ன வயசுலருந்து படிப்புமில்ல யெங்க அம்மா சின்ன வயசு இப்பமே எனக்கு எல்லாத்தையு கத்துக் கொடுத்துட்டேன்னா படிப்பு விட்டில்ல வேலைக்குன்னுமே ஒரு எடத்துக்குமே தனியா போனனா நீயே சமச்சு சாப்பிட்ணு வீடு எப்டி பாத்துக்கனு தெரியணு இல்ல வாசல்லா எப் புடி கோலம் போட்றன்னே எல்லாத்தையு கத்து குடுத்துட்டாங்க
அய்யயோ சூப்பர் ம்
அதனால அப்பவே சின்னா வய்ஸ்ல இருந்தே
ம்
வீடு எல்லா தூக்கி வாசல்லா காலங்காத்தல தூத்து கோலமெ ல்லாம் போட தெரியு
ம் என்ன செய்வீங்கோ சூப் இப்ப நீங்க பண்ற டிஷ்ல என்ன சூப்பர்னா
நா பண்றது நா நான்வெஜ் யெல்லாமே இப்ப நா வீட்ல சாப்பிட மாட்டாங்க எனக்கு வீட்டுல வந்து அ யாருக்குமே பிடிக்காது நா வந்து பசங்களோட இருக்கனால பசங்க ஸ்கூல் டைம்ல எனக்கு பழக்கப்படுத்த நா நல்லா பன்னுவ நான் வெஜ்ஜி
ம்
ஆமா யூடியூப் பாத்துடு ஒரே ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருந்தால அதோட்ட நா பண்ணி நா மட்டு சாப்ட்ருவே ஆமா அதனால அதெல்லா நல்லா சாப்டுவே
ஆ பரவால அது கூட சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் யெடுத்து செய்வேனா நல்ல விஷயந்தா
எனக்கு வந்து சாப்பாடுல நான் வெஜ்ன்னா ரொம்ப புடிக்கு அதனால பண்ணிருவே ஆம்
இப்போ நீங்க யிருக்கிற யெடத்துல ஹாஸ்டல்லா நான்வெஜ்லா குடுப்பாங்களா
ஆ ஹ இங்க இது வந்து பிள்ளமார் காலேஜ்ஜு அதனால இங்க நான்வெஜ்ஜே கிடையாது
ஒ ஓ அப்போ கஷ்டந்தா வெளில போனா மட்டுந்தா சாப்ட முடியு
வெளியு வாரத்துல அவங்க யென்னிக்கு அவுட்டீங்கன்ட்டு யெங்களுக்கு சொல்றாங்களோ அன்னிக்கு மட்டுந்தா யெங்களால வெளிய போமுடியு
ஆ
ஆமா அது வேற ஊருன்னு வச்சிருக்காங்க அதனால அப்போ வெளிய வைப்பாங்கன்னா போயிட்டு சாப்ட்டாலு டக்குன்னு பட்ஜட்டே தான் நானூறு ரூவான்னு வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்களே தப்புண்ணு நானூறு ரூபா பில்லு கொண்டு வந்து டேபிள்ள வச்சாங்க
ஆஹ்
ஆமா இப்ப என்ன பண்றதுன் தெரியாம இப்ப கொஞ்ச நாளா வெளியவே போகல ஏன்னா வீட்ல அவங்க சம்பாதிக்கிறதே அவ்வளதா இருக்கு திடிர்ன்ட்டு நா நானூறு ரூவா ஒரே நாள்ல போய் போட்டம்னா கஷ்டோ ஒண்டி நா எதுவு சாப்ட மாட்டே செரி ஒரு நம்ம ஒரு வேலைக்கி போனதுக்கப்றோ நம்ம இதுல நம்ம வாங்கி சாப்டாதா அதோட அரும தெரியுன்ட்டு அப்டியே
ஆமா ஆமா அது நம்ம ஈஸியா செலவு பண்ணிர்றோ ஆனா ஒரு ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுன்றது அவ்ளோ ஒரு பெரிய
ஆமா அது ஏன்னா உங்க உ வீட்ல இருந்து நம்மளுக்கு செரி ட்ரெயினுக்கு அவங்க சொல்லி குடுப்பாங்க என்னத்தையா காசு இருந்தா எக்சா ஒரு நானூறு ரூவா இருக்கு நீ பாத்துக்கோ வர செலவு எது வேற எதுவு சாப்டனுன்னா வாங்கி சாப்டுன்ட்டு அவங்க சொல்லிருவாங்க பட்டு நம்ம அத சரி அவுங்க சொல்லிட்டாங்கன்னு காலி பண்ணிட்டு கேட்டம்னா ஆமா ஒனக்கு சொல்லி குடுத்தா நீ காலிதா பண்ணிருவியா கேட்ருவாங்க
ம் ம் ம் ஏ பசங்கல்லா அசால்ட்டா செலவு பண்ணிருவாங்க காசு குடுத்தாவே நெக்ஸ்ட் கடைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லா திங்ஸ் வாங்குறது அது பண்றது சேவிங்ஸ்ன்றதெல்லா ரொம்ப கம்மி
ஓ
ஆனா புரியிறது இல்ல ஆமா அந்த கஷ்டோல்லா புரியிறதில்ல ஆ போனமா வாங்னமா ஜாலி என்ன நெனைக்கிறோமோ அது வாங்கிர்னு அடுத் அடுத்த செகண்ட் வாங்கிர்னு அப்டிதா மைண்ட் செட் போகு அவுங்களுக்கு
ஆ அவங்கல்லா என்ன படிக்காங்க
அவங்க செவன்த்
ம் ஓ அதனால அந்த சாச் ஓ நம்மளுக்கு தெரிஞ்சி நா அப்டியே சாப்டவே மாட்டே அப்டியே வச்சிருவே
ஆமா
ஏன்னா எல்லா தெரிஞ்சு போயிருதுல்ல ஆமா
குடுத்தாவே ஏதாச்சு சும்மா எப்பயாச்சு குடுத்தா அப்டியே அத போயிட்டு அப்டியே டக்குன்னு வாங்கிடுவாங்க
ஓ சேரி சேரி
அதுவு இல்லாம தினமு அவங்களுக்கு டிப்ஸ்ன்ட்டே போயிடு ஸ்கூல்லர்ந்து வந்தாவே ஆ ஸ்கூல்லந்து வந்தாவே ஈவினிங் டுவெண்ட்டி ருபீசு காலேல போம்போது ஸ்நாக்ஸ் டுவெண்டி ருபீஸ் ஒரு நாளைக்கு இவங்களுக்கே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிடுது பால் வாங்க போனா கமிஷன்
ஒருத்தனுக்கு நம்ம இருபது ரூபான்னு நெனைச்சன்னா ரெண்டு பேருக்கு நாப்பது ரூபா ஆச்சு செரின்ட்டு கா காலேல நாப்பது சாயங்காலோ நம்ம அந்த டைம்ல இருவதுதான
ஏதாச்சு வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு ஒரு கமிஷன் கேப்பாங்க ஒரு டென் ருபீஸ் கமிஷன் குடுத்தா தா போவாங்க இந்த மாதிரி டீலிங் பேசிட்டு தா போறதே
ஆமா செரி அப்டி நம்ம குடுத்தாலுமே செரி இருவதுரூவா தானே எடுத் துட்டு போட்டுன்னு நெனைப்போ ஆனா மொத்தமா அவங்களுக்கு மட்டு செலவு பண்ணதா நைட் நெனைச்சு பாத்தம்னா நூத்தம்பது ரூவா நூரூவா ஆயிரு
ஆமா ஆமா அது ஒரு டைம் தா நெனச்சி நம்ம குடுத்துர்றோ ஆனா அன் ஒரு நாளைக்குன்னு கணக் போட்டாக்க அவங்களுக்கே ஒரு ஹண்டர்ட் மேல ஆயிடுது அது இல்லாம வெளி ஐட்டம் ஸ் ஏதாச்சு கேட்டாக்கா அது ஒ சிக்ஸ்ட்டி ஃபைவோ இல்ல ஃப்ரைட் ரைஸ்ஸு அது ஆர்டர் போட்டு தரணு
ஏண்டா நம்ம இப்பதா ஆ ஹண்டர்ட்க்கு ஒன் டுவென்டின்னு ஆயிட்டே
ஆமா அது எது சாப்பிட கூடாதுன்றமோ அதுதா மெயினா கேப்பாங்கோ அதெல்லா வேணா அவாய்ட் பண்லா கொஞ்சோ நா வெளிய ஃபுட்டே வேண்டா இப்போ ரீசன் கூட எடுத்துக்குனா எ பொண்ணு ஃபுட் பாய்சனாயிட்டு ஒரு ஃபோர் டேஸ் பேக்கு ஃபுல்லா வாமிட்டு ஆ வெளியே ஐட்டம்ஸ்ஸீ சாப்ட வேணான்னா எங்க அதிலதா நிக்கிறாங்க போய்ட்டு
ஆமா ஆமா அது இவங்கெல்லா எங்கே சாப்பாட மறுநாளு சிக்கன்லா அந்த மாரிதா வெச்சு கொடுத்தாங்க
உம் அது ஒத்துக்க மாட்டேன்ந்து சாப்ட்டு சில டைம் ஃபுட் பாய்சன் ஆயி வாமிட்டு எது சாப்ட்டாலுமே வாமிட்டு அது சொன்னாலு புரிஞ்சுக்கிறதில்ல அது ஃபிரைடு ரைஸ் எல்லா சுத்தமா சாப்பிடக் கூடாதுன்றாங்க ஆனா வந்து எ பையனுக்கு அதேதா ஃப்ரைடு ரைஸ்னா உயிரு
ஆமா அது ரொம்ப டேஸ்ட்டாவு நல்லாவு இருக்குன்னு சொன்னா ஃபஸ்ட்டு சாப்ட்ட ஒரு நா ஒரு வாட்டி தா சாப்ட்டே டக்குன்னு அவங்க பெப்பரு பொடி இதெலா போட்டு குடுத்த ஒடனே அவ்ளோ ஸ்பைசியா இருக்கனால சாப்ட்ற வேண்டியது
ஆமா அது சொன்னாலு கேக் இதில்ல வீட்லயே பண்ணிக்கலா பொறுமையானாலு ஆஹா அடுத்த செகண்டே போடு ஆர்டரு போடு வேணு ஏ உனுக்கு என்னா என் காஸ்ல நா போட்டுகற நா சாப்பர்ன அப்டின்றது சேரி எப்பயோ போங்க அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி நம்ம வேணான்றத தா வேணுன்னு சாப்பிடறாங்க அப்டி இல்லனா டீலிங்கு ஃபோன் தரணு காஸ் தரலனாக்க ஃபோன் தரியா ஆஃபனவரு கடைக்கு போயிட்டு வாங்கின்னு வர
போ ஃபோன் ஹாஃப்பு நேர ஃபோன் ரொம்ப நேர பாத்துட்டு அப்ப போயிட்டாருன்றது
ஆமா நீங் காசு இல்ல நா காசு குடுக்க மாட்ட நீ கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்டின்ன டு ஃபோன் கொடுத்துரு ஹாஃபனவரு
ஏதாச்சு இப்ப உள்ளவங்க டிமாண்ட் ஆயிட்டாங்க
ஆமா ஹ ஹ அந்த மாரிதா இருக்கு எல்லார் வீட்லியு எ வீட்லதா அப்டின்னு பத்தா பத்து வீட்லியு அதே கம்ப்ளைண்ட் எல்லார் வீட்ல ஆல்மோஸ்ட் இப்பிடிதா நடக்குது இந்த கொரோனாலிருந்து ஸ்டார்ட் ஆனது ஃபோனு
ஆ கரெக்ட் இது கொரனாலிந்து ஆரம்பிச்சது இப்போ அவங்களோட ராஜியம் தா இப்ப நம்ப
ஆமா ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு குடுத்து எல்லாமே கத்துக்கிச்சுங்க அதுல
ஆமா இப்ப நம்ம புடுங்கனாலு அந்தால நம்மகிட்ட நம்மள ஏத்து பேசிட்டு அது நின்ட்ருக்குடா அமேதியா
ஆமா அந்த மாரி அதுல இன்னு சில இதெல்லா நம்ளுக்கு தெரியாது ஆப்ஷன்ஸ் எல்லா இவங்க எடுத்து உள்ள போயி எல்லாமே இது பண்ணிர்றாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இப்ப பசங்க
அவங்க ஒளிச்சி வெச்சிருந்தாங்க நம்மளால கண்டுபுடிக்க முடியாது
ஆ ஆ எல்லாமே எல்லா கேம் எ ப்டியானு எனக்கே இன்னுமே வராது ஃபோன் வச்சிருக்குனே தவிர அந்த அளவுக்கு போயிட்டு இந்த கேம்ஸ்ஸு இதெல்லா வந்து அவ்ளோ நோட் பண்றது கெடையாது அவ்ளோ இது டைமு இருக்குறதில்ல இவங்க எல்லா உள்ளையு போயிட்டு இது இப்டி பண்ணும் இது அப் அப்டி பண்ணும் அப்டின்ற அளவுக்கு டீப்பா போறாங்க நாள் ஃபுல்லா வச் வச்சிருக்கிறனால அது எப்டி என்னான்றது
ம் ம் கரெக்ட்டு கரெக்ட்டு
அதனால ஸ்கூல்ல இன்னொன்னு என்னா பண்ணாங்க இப்ப ஹோம் ஒர்க்கு ஃபோன்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கோ அத்னால ஸ்கூல்லந்து வந்தா கூடொ ஹோம் வொர்க் ஃபஸ்ட்டெல்லா என்னன்னா டைரி ஃபோன் பக்கமே போமாட்டோ ஃபோன்னுன்னாவே தெரியாது பட்டன்ஸ் செல்லா போயிட்டுருந்துச்சு நம்மக்கு கண்டுக்கு
டெக்னாலஜி வளர வளர ஹோம் ஒர்க் எல்லா இதுலதா ஃபோன்ல தா வருதுங்க
ஆமா ஆன்ட்ராய்ட் ஃபோன் வந்ட்டு எல்லா ஓம் ஒர்க் அட்டென்ட் ஆனது க்ளா இது என்னன்னைக்கு ஆப் சென்ட் ஆனது எல்லாமே டீட்டெல்ஸ் ஃபோன்ல போட்டுர்றாங்கொ இவுங்களுக் ஆமா இவங்களுக்கு வந்தவொன்னே ஃபோன் குடுத்துரு எனக்கு ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க அது இல்லாம எழுத முடியாது அது என்னாவது நம்ம குடுக்குறோமா கொஞ்ச நேரோ எழுதிட்டு அப்டியே கேம் ஆட ஸ்டார்ட்
கேம் வெளையாட்றது அந்தாண்ட நம்ம வந்தொன்ன பட்டுன்னு அத தள்ளிவுட்டுட்டு பழையபடி ஹோம் ஒர்க்கு போயிட்றது
ஆ ஆ
இப்போ ஆமா அதுல வேற இன்னொரு ஃப்ரெண்ட வேற ஒரு பாச ப்ப எங்களுக்கு ரெண்டு இல்ல வெ வீட்ல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவளுக்கு வேற ஃபோனு அப்ப எனக்கு வேற ஹோம் ஒர்க்கு அப்டின்ட்டு அதுக்கு ஒரு சண்ட வரு
இப்ப அப்டிதா அடம்புடிச்சுன்னு இருக்காங்க எ பைய வந்து எனக்கு ஒரு தனியா ஃபோன் வாங்கி குடுத்துருங்கோ அவங்க அவங் அவ்ங்களே வந்து வச்சுன்னு எழுதுறாங்கோ எனுக்கு தனியா குடுத்துட்டா நா தனியா எழுதிப் ப சண்ட இப்போவ் ரெண்டு பேரு அதனா ஆமா அது நான் எப்ப எழுதுறது அவங்க எழுதி முடிச்சிட்டு குடுத்தப்புறோ அப்டின்ற மாரி ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியுமென்ட்டே போவு
இப்போ அப்டி இதையு நம்ம தீர்த்தொம்னா இதுல இன்னொரு பிரச்சன என்ன வரு
ம்
அதானே நா தானே கூட பெரிய கிளாஸ் படிக்கு எனக்கு அதிகமா இருக்கு அவனுக்கு சின்ன க்ளாஸ்
ஆமா ஆமா ஆமா
தானா படிக்கா வரு
ஆமா ஆனா இங்க ஸ்கூல்லு கூட கொஞ்சோ முடிஞ்ச வரைக்கு இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே இந்த டைரில குடுக்குற மாரி இது பண்லா இப்போ அவுங்கோ ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றன்றட்டு ஆமா இப்ப நம்மெல்லா என்ன படிக்கவே இல்லையா வேற ஸ்டேஜ் வரவே இல்லையா அதனால வந்து அந்த மாரி குடுக்குறதா என்ன கேட்டா பெஸ்ட்டுன்ற இது ஃபோன்ல குடு குறதுல்லா வந்து இவுங்கோ ரொம்ப இதாவுறாங்கோ
ஃபோன்ல படிக் கிறதுக் எதுனா எதுக்காக யூஸ் பண்ணிக்கலா தவிர ஹோம் ஒர்க்கு அதெல்லா டைரிதா பெஸ்ட்டு
ம் அப்பேல்லா எதாச்சு வேர்டுக்கு நம்பளுக்கு மீனிங் தெரியலன்னா கூட போய் டிக்ஷனரி தேடுறது இப்டிதா பண்ணுவோ இப்ப எதுக்கெடுத்தானு ஃபோனு எதுக்கெடுத்தாலு கூகுள் இப்டி போயிர்றாங்கோ டக்கு டக்குன்னு எல்லாமே அதனால இப்போ ரொம்ப அப்டியே இதுவாதா போது ஃபோன் இல்லாம இல்ல இப்ப நம்புளுக்கே ஒரு நா ஃபோன் இல்லனா கூட கையு ஓட மாட்டந்து காலு கால்ல எழுந்தவொனே எதுப்பா அது இல்லாத மோதா அந்த ஃபீல் தெரியுது ஃபோன் எதாச்சு ரிப்பேரி எதான்னு ஆயிச்சினாக்க அப்டியே ஒரு கை கால் ஒடஞ்ச மாரியே ஒரு ஃபீலா இருக்கு ஐய்யய் யோ என்னவோ இல்லியே நம்ம எழந்துட்டோமே அப்டின்ற மாதிரி அந்தளவுக்கு அடிட் டாயிருக்கோ அது நம்ளுக் தெரில
ஆமா
கொஞ்சொ கொஞ்சமா கொஞ்சொ கொஞ்சமா ஃபோன்க்கு அடிக்ட் ஆயிட்டு போயினுக்குறோ எழுந்தவுன்னே வாட்ஸ்அஃப் ஓப் பன் பண்ணு இது ஓபன் பண்ணு அப்டின்ற மாரி வீடியோஸ் பாரு இப் இப்டி தான் போது கை
அங்க லாஸ்ட் நைட்டு நம்ம எதுல முடிச்சமோ அது எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்திருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறந்தா ரொம்ப நன்றி
ஆ அதெல்லாம் வந்து ரொம்ப தவறுன்றாங்கோ நைட் ல படுக்கும் போது வந்து அந்த மாரி பாக்கவே கூடாது கண்ணி இப்ப என் பசங்களுக் கே வந்து கண்ணு எதாச்சு தூரத்து பார்வல்லாம் அவ்ள தெரில அ டெஸ்ட் பண்ணி கண்ணாடி வாங்கி குடுங்கோ அப்ப எல்லாம் எங்க அந்த மாரி எல்லாம் கண்ணு ப்ராப்ளம் ஏஜ் ஆனா தான் வரும் இப்பல்லாம் சின்ன சின்ன பசங்க கண்ணாடி கண்ணுக்கு
அம்மா கரைட்தான்
ஆமா அந்த மாரி
இப்ப பொறக்கர கொழந்தயே அந்த மாரிதான் போட்டுதான் பொறக்குது
செரிங்க நம்ம அடுத்த கால்ல தொடரலாம் மிக்க நன்றி
ஆ ஓகேங்க அடுத்த தடவ பாக்கலாம் ஓகேங்க நன்றிங்க நன்றி